ஹலோ தோழி வணக்கம் கேக்குதுங்க ஒங்ளுக்கு கேக்குதுங்ளா
ஆஹ் எனக்கு நலமா இருக்குறீங்ளா
ஆஹ் நல்லாருக்கேங் தோழி நீங்க நல்லாருக்கீங்ளா
ம் நல்லா இருக்கேன் தோழி சாப்பிட்டீங்களா
அ சாப்பிட்டங்க தோழி நீங்க சாப்பிட்டாச்சா மதிய உணவு
அ சாப்பிட்டாச்சு தோழி எதை பத்தி எந்த தலைய பத்தி பேச போறோம்
அ உங்களுடைய விருப்பமான தலைப்பு சொல்லுங்க அத பத்தி நம்ம கலந்துரையாடுவோம்
அ ஓகே தோழி ம் ஸ்ட்ரீட் புட் பத்தி பேசுவோம் தோழி ஆ தெருக்கடைகள் பத்தி
அ கண்டிப்பா கண்டிப்பா
அதாவது நம்ம வீட்டுக்கு பக்கத்துல உள்ள கடை ஸ்பெஷலான கடை அ இல்ல நல்லா ஒரு கடை இருக்கு நான் உங்களுக்கு பிர்ஃபர் பண்றேன் அந்த மாதிரி அந்த மாதிரி பேசுவோம் தோழி
ஓ சரி சரிங்க
ம் ஓகே தோழி உங்க கருத்துக்கள சொல்லுங்க தோழி இது பத்தி
அதாவது உணவு முறைகள்ல நம்ம வந் து பாக்கும்போது துரித உணர்வுகள் வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லதுங்க துரித உணவுகள் வந்து அதிகமா எடுத்துக்கிறது உடல்நல த்துக்கு அந்த அளவுக்கு நல்லதா இருக்காது பட் நம்ம வீட்டு அருகிலேயே நம்ம வீட்டு சமையலயே அ இருக்கக்கூடிய நறைய உணவகங்களையும் நம்ம பாத்திருப்போம் சோ அத பத்தி நம்ம வந் து பேசுவோம் ஆ ஆய் இப்ப எங்க வீட்டு கிட்ட வந்து பாத்தீங்கன்னா டவுனுக்குள்ள வந்துட்டு அ மீனாட்சி மெஸ்ன்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கும் வீட்டு முறை படி சமைச்சு தருவாங்க அனைத்து உணவுமே அங்க வந் து இருக்கும் சுவையானதாவும் இருக் கும் தரமானதாவும் இருக்கும் ஹ ம்
தோழி
நீங்க உங்களுக்கு பிடிச்ச உணவு சொல்லுங்க அடிக்கடி உங்க நீய பக்கத்துல இருக்கக்கூடிய உணவகத்துல என்ன சாப்பிடுவீங்க
எனக்கு அ எனக்கு ரொம்ப புடிச்சது தக்காளி சாத தோழி ஹோட்டல்ல சாப்பிடும்போது தக்காளி சாத லெமன் சாதம் அது ரெண்டு சாப்டுவேன் குஸ் குஸ் க்கா அது மூணுமே வந்துட்டு நான் சாப்பிடுவே தோழி
செரி செரிங்க
இதுல இது மட் ட்டு இல்லாம வேற என்ன சொல்லான்னு பாத்தீங்கன்னா பக்கத்துல எங்க வீட்டுக்கு பக்கத்துல அன்னபூரணி அப்டின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டல் இருக்கு தோழி
செரிங் தோழி
அந்த ஹோட்டல்ல பாத்தீங்க அப்படின்னா சாப்பாடு வைஸ் இது மூணுமே ரொம்ப நல்லா இருக்கு தோழி
ம்
அதனால அந்த கடைகளுக்கு போனா நான் அதிகமா இதுதா தோழி சாப்பிடுவேன் இந்த மூணு ரெசிபி தா அதிகமா சாப்பிடுவேன்
ஓ தொடர்ந்து பேசுங்க
அது மட்டும் இல்லாம வேற சொல்லணும் அப்டின்னு பாத்தீங்கன்னா ம் பக்கத்துல ஸ்ட்ரீட் ஃபுட்ன்னு சொல்லனுனா பக்கத்துல எங்க வீட்டுக்கு பக்கத்துல சம்சா கடை ஒண்ணு இருக்கு தோழி அந்த சம்சா கடைல பாத்தீங்க அப்டின்னா கரெக்டா ஒரு ஈவ்னிங் அஞ்சு மணி ஆயி அப்டின்னா சம்சா சுட சுட போட ஆரம்பிச் ச்சுருவாங்க பக்கத்துல ஸ்கூல் பிள்ளைங்களா இருந்தாலும் சரி ஆ இல்ல பாத்தீங்க எப்டின்னா ஆ ஸ்கூல் கரெக்டா விடுற டயத்துக்கு அவங்க போட ஆரம்பிச்சிருவாங்க அது தூய்மையா ரொம்ப தூய்மையா பண்ணிருப்பாங்க தோழி எதுனால அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த சம்சாவுக்கு தேவையான எல்லாமே வந்துட்டு வீட்டுல இருந்து பண்ணி எடுத்துட்டு வந்து இங்க எண்ணெ மட்டு ஊத்தி ஆ அந்த ரோல் எல்லாமே அந்த உள்ள வைக்கிற மசாலா எல்லா வீட்ல இருந்து செஞ்சு எடுத்து வந்துருவாங்க அந்த ரோல் மட்டும் நம்ம கண்ணு முன்னாடியே எடுத் த்து இந்த மசாலா எல்லா உள்ள வச்சு நம்ம கண்ணு முன்னாடியே போடுவாங்க ஆ ரொம்ப சூப்பரா இருக்கும் தோழி ஆ சாப்ட்டோம்னா அ அது என்ன சொல்றது ஒரு அமிர்தம் மாதிரி எனக்கு அந்த அளவுக்கு அது ரொம்ப பிடிக்குங்க தோழி அந்த கடையே
மிக்க மகிழ்ச்சிங்க
ம் இந்த மாதிரி உங்களுக்கு எதுவும் கடைகள் இருக்கா தோழி இந்த ஸ்நாக்ஸ் கடை மாதிரி பஜ்ஜி போண்டா சம் சா அந்த மாதிரி
ஆ எங்க வீட்டு கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஆ கமலா ஸ்வீட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கடை இருக்குங்க வீட்டு முறைப்படி அவங்களே வந்து இனிப்பு மற்றும் கார வகைகள் வந்து நம்ம கண்ணு முன்னாடியே ரெடி பண்ணி தருவாங்க நம்ம பிறந்தநாள் கேக் எல்லா ஆர்டர் பண்ணோ அப்படின்னா நமக்கு ஒரு ரெண்டுமண் நேரத்துல ரொம்ப பிரஷ் ஆ ஆன் த ஸ்பாட் வந்து அவங்க ரெடி பண்ணி நமக்கு வந்து குடுப்பாங்க அந்த க்ரீம் எல்லாமே வந்துட்டு நமக்கு ரொம்ப ஃபிரஷ் ஆ இருக்கு ம் அதிகபடியா நம்ம வந்து இந்த ஸ்நாக்ஸ் கேக் வந்து பயன்படுத்த மாட்டோ இருந்தாலு தவிர்க்க முடியாத பிறந்த நாள் கல்யாண நாள் அந்த மாதிரி சமயங்கள்ல வாங்ககூடிய கேக்கு வந்து கலர் எல்லா பயன்படுத்தாம காய்கறில இயற்கையா இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய கலரையே அவங்க வந்து பயன்படுத்தி அவங்க வந்து இனிப்பு வகையெலா தயாரிச்சு தருவாங்க அதுதா வந்து அந்த கடையினுடைய முக்கியத்துவம் அங்க வந்து பாத்தீங்கன்னா நோம்பி சமயத்துல எல்லா பாத்தீங்கன்னா ஒரு பத்து இருபது நாள் வந்து அந்த கடைக்கல்ல கூட்டம் வந்து ரொம்ப அலமோது து சோ சுவை வந்து ரொம்ப தரமானதாகவு அ அதே சமய க ட்டணமு வந்து எல்லா தரப்பு மக்களுக்கு ஏற்றதாகவுந்தா அவுங்க வந்து அந்த விலைய வந்து நிர்ணயம் பண்ணிருப்பாங்க ரொம்ப தரமானதா இருக்கு நம்பி வாங்கி நம்ம குழந்தைகளுக்கு பெரியவங்கள் எல்லாத்துக்குமே வந்து நம்ம வந்து குடுக்க முடியும் தோழி
ஓகே தோழி ஓகே தோழி அ அது மட்டு இல்லாம இன்னு ஒரு வேற கடைகள் சொல்லணு அப்படின்னு பாத்தீங்ன்னா இங்க ஒரு அந்த சம்சா கடையில இருந்து கொஞ்ச தூரத்துல தள்ளி பாத்தீங்கன்னா ஒரு பஜ்ஜி கடை போட்ருக்காங்க ஆ அது வரிசையாவே என்ன சொல்றது கொஞ்ச மெயின்ல நாங்க இருக்கறனால சாயங்கால ந நறைய இந்த பனியார பஜ்ஜி சம் சா இந்த மார் ரி கடைகள் வந்துட்டு சாய்ங்கால ஒரு அஞ்சு மணிக்கு ஓபன் பண்ணிடுவாங்க நம்ம கோயிலுக்கு எதுவு சாயங்காலமா போனோ அப்டின்னா வரையில இதெல்லா வாங்கி வரலா தோழி அந்த மாதிரி பனியார மே வீட்ல தா செய்றாங்க
ம் ம்
பணியாரமே செய்யறாங்க அது வந்துட்டு கரெக்டா அவங்குளு சாய்ங்கால அஞ்சு மணிக்கு அஞ்சு மணிக்கு ஆ செய்வாங்க தோழி
ஓ சரி சரி தோழி இங்க வந்து பாத்தம்னா ஒரு கணவன் மனைவி ஆமாங்க
சரி ஓகே தோழி சரி நீங்க தொடர்ந்து பேசுங்க
ஆ இங்க வந்து பாத்தீங்கன்னா கணவன் மனைவி ரண்டு பேரும் வந்து பாத்தீங்கன்னா சின்னதா ஒரு பஜ்ஜி போண்டா கட அந்த மாதிரி வந் து ஆரம்பிச்சு செஞ்சுட்டு இருந்தாங்க அதுக்கப்புற வந்து பா பாத்தீங்கன்னா அந்த கடையில வந்து தேங்காப்பால் வந்து மிகவு ரொம்ப சுவையானதா இருக்கு ஆ அந்த தேங்காப்பால் சாப்படறதுக்குன்னே சொல்லி நிறைய கூட்டங்கள் வந்து அந்த கடைகள்ல அல அலமோது அவங்களுடைய கடின உழைப்புனால இன்னைக்கு அந்த கடய வந்து அ விரிவுபடுத்தி இன்னைக்கி நாலஞ்சு பேத்துக்கு அவங்க வந்து உணவு வேலைவாய்ப்பும் குடுத்து பல தரப்பட்ட மக்களுக்கும் வந்து அவங்களுடைய உணவு தயாரிப்ப வந்து குடுத்துட்டு இருக்காங்க தோழி
ஓ ஓகே தோழி ஓகே தோழி அ நம்ம இந்த காலோட நிறைவு செஞ்சிக்கலா தோழி இதுல வேறெது கருத்துக்கள் இருந்தா சொல்லுங்க
ஆ அதுதா இது மாதிரி பலதரப்பட்ட கடைகள் வந்து ஒவ்வொரு ஊர்கள்லயுமே வந்து பிரபலமா இருந்துட்டுதா இருக்கு சிறு கடைகள்ல வந்து நம்ம மக்களுக்கு ஆதரவு கொடுத்தோ அப்டின்னா அவங்களுடைய வாழ்வாதாரமும் வந்து நி நிச்சயமா மேம்படு அதே சமயம் சாப்பிடக்கூடிய நமக்கும் வந்து உடல் ஆரோக்கியத்த ஆரோக்கியத்த வந்து முக்கியமா வந்து கவனத்துல வைத்து ஆ நமக்கு பிர்ப்பேர் பண்ணி தர கட கடைகளை வந்து நம் நம்ளு ஊக்குவிச்சோம்னா அவங்க வாழ்வாதாரமும் மேம்படு நமக்கும் மன நிறைவோட இருக்குங்கறதோட இந்த தலைப்ப வந்து நிறைவு செஞ்சுட்டு அடுத்த தலைப்புல நம்ம தொடருவோம் தோழி நன்றி
ஓகே தோழி இருந்தாலு ஒரு இரண்டு நிமிடங்கள் தொடர்ந்தே நம்ம முடிப்போ
ஆ பேசுங்க தோழி
ஆ ஓகே தோழி அது மட்டும் இல்லாம கடைகள்ல நம்ம ஹோட்டல்ல சாப்பிடுறதுக்கு வீட்ல சாப்படுறதுக்கு வித்தியாசம் என்ன அப்டின்னு பாத்தீங்கன்னா டேஸ்ட் சொல்லலா ஆ டேஸ்ட் வந்துட்டு எல்லாருமே என்ன சொல்லுவாங்க நம்ம வீட்ல நம்ம எவ்வளதா சமைச்சாலு கடைல தா நல்லா இருக் கு நல்லா இருக்கும்பாங்க ஆனா அது எந்தளவுக்கு தூய்மையா பண்றாங்க அப்டிங்கறது தெரியாது இப்ப வீட்ல ஏதார்த்தமா நம்ம சமை க்கும்போது அ ஒரு முடி விழுந்துட்டா கூட அவ்ளோ கோபப்படுவாங்க அப்டி இது பண்ணுவாங்கனா கடைல அங்க என்னென்ன விழு குதுன்னு யாருக்குமே தெரியாது
நிச்சயமா நிச்சயமா கடைகள்ல வந்து அந்த சுவை க்கான முக்கிய காரணம் வந்து அவங்க சேர்க்கக்கூடிய அஜின மோட்டோ அந்த மாதிரி பல தரப்பட்ட ரசாயனங்கள் சேத்தறனாலதா அது சுவை வந்து கூடுதலா இருக்கு சோ தொடர்ந்து நம்ம அத சாப்பிடும்போது நிச்சயமா அது வந்து உடல் உபாதைகள வந்து குடுக்கதா செய்யு சோ கடைகள்ல காட்டிலு சுவை வந்து கம்மியா இருந்தாலும் ஆரோக்கியம் அதிகமா இருக்கக்கூடிய வீட்டு சமையல் தா வந்து அதிகபட்சம் உகந்தது அப்டிங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து தோழி
ஆமாம் தோழி அதேதா நானும் சொல்லுவே ஆனா இப்பல்லா என்ன அப்டின்னா ஆ வீட்ட விட நைட்ல்லா பாத்திங்க அப்டினா ஹோட்டல்ல க்யூ கட்டி நிக்கிறாங்க சாப்பாடு வாங்கறத்துக்கு வீட்லயு நம்ம சமப்போ இருந்தாலு நா இப்ப சாயங்கால டயத்திலல்லா பாத்திருக்கே இப்ப கோயில்லா போயிட்டு வரும் போது பாத்தோ அப்டின்னா கரெக்ட்டா கடைகள்ல ஒரு க்ளா நாங்க கோயில் போயிட்டு வரோ சாயங்காலம் தா அதிகமா கோயிலுக்கு போவோம் போன வர வரையில பாத்தீங்க அப்டின்னா ஹோட்டல்ல அவ்ளோ கூட்டம் இருக்கு எனக்கே தோணு வீட்ல யாரும் சமைக் க்கே மாட்டாங்களா இல்ல சமைச்சாலு இங்க ஹோட் ட்டல்ல வாங்குறாங்களா அப்டிங்கிற மாரி தோணு தோழி
ம் ம் ம் நிச்சயமாங்க
ஓகே தோழி நம்ம அடுத்த தலைப்புல தொடர்ந்து பேசுவோ தோழி நன்றி தோழி ஆ நன்றி தோ